உம் உம்
வணக்கம்
ஹலோ
வணக்கம்
தா என்னா பண்றீங்க வணக்கம் வணக்கம் கேக்குதா உங்களுக்கு
கேக்குது நா வந்து வெள்ல போயிட்டே இன்னிக்கு ஃபுல் டே நேத்தி ஊர் பயணம் போயிட்டோ ஒரு நாளைக்கி ஒன் டே ட்ரிப்பு
ஓ தனியாவ போனீங்க
ஊருக்கு போறதுக்கு தனியா என்ன
ஆ அப்றோ எப்டி தன் தனியாதா நாலா போமாட்னே
நீ போ மாட்ட நா வந்துட்டு போலா ஏனா இந்தா வந்துட்டு கைக்குள்ளயே இருக்கிறவங்கள தனியா விட மாட்டாங்க
நானு ஊ விட்டாங்கன்னா வீ ஊரே சுத்துவ நா சிறகடிக்க உடமாட்றாங்க சிறகடிப்பே நாலா
நீ நீ வந்துட்டு சிறகு இல்லாத கிளி உன்னால வந்துட்டு பறக்கவே முடியாது நோ நோ பேபி இப்ப வந்துட்டு கூண்டுலருந்து உன்ன வெள்ல உட்டாலு உன்னலா பறக்க முடியாது உனக்கு ஒரு கேட்டு ஒன்னு போட்ருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு அது என்ன ஓ பேரண்ட்ஸோட வாய் அவுங்க சொல்லி நீ போ மாட்டே செரியா
டேஸ் ஓவர் அதனால ஐயோ அப்டியே சிக்கி தவிக்கிறே யாரு வந்து காப்பாத்தி என்ன இட்டும் போ போறாங்கன் தெர்ல
அதுதா சிங்க குட்டி வருவாருப்பாரு குதிரைல சிங்க குட்டியா என் யாரையா சொல்லுவாங்களே யார சொல்லுவாங்க
குதுரைல வேற
குதிரைல வருவாரு அவரு வந்து நீ எங்கம்மா பறக்கணு ஒனக்கு நா நாலு சைடு செறகு வாங்கி மாட்டிவுட்றே
அப்படி சொல்றவனா இருப்பானா இல்லைன்னா கூண்டுலே திருவ போட்டு அடைப்பானானு யாருக்கு தெரியு நா வுடமாட்டே இங்க அடைஞ்ச வரைக்கும் போதும் நா சிற கழிப்பேன் தத்து கொடு
இந்தா நீ என்ன பண்ணு அவர கூண்டுல போட்டுட்டு நீ
ஆமா நா அதான் பண்ணுவே
அதான் நா வர்ற வரைக்கும் பேசாம இருக்கணும் சரியா
அஹ் கடவுளே கடவுளே தனியா போய் தனியா வந்தீங்களா
ஆமா இங்கதானே சரின் சொல்லிட்டு நேத்தி ஈவினிங்கு நம்ம வீட் ட்டுக்கு வந்திருக்குனாங்க அத்த மாமா பசங்கல்லா
ஆஹ் ஆஹ்
அவுங்க ஒரே நாள்ல கிளப்பிட்டாங்க அவுங்க ஒரு வாரம் லீவ்ல வந்து இருந்ததுனால எல்லாரும் அங்க அவுங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா வா வானு கூப்ட் ட்டே இருந்தாங்க நம்மளும் போ எந்த வேலையும் இல்லனாலும் போல
உம்
அதனால செரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஊருக் கிளம்பிடுவாங்க
உம்
சென்னை போயிடுவாங்க அதனால சரி கூப்டுறாங்க நம்மளும் ஒரு நாள் போயிட்டு வருமேன்னு சொல்லிட்டு நேத்து ஈவினிங் போனே ஆனா வந்துட்டே இப்பதான் வீட்டுக்கு வந்த
அப்போ வன்டிங்க ஆஹ் ஆஹ் ஆஹ் ஓகே
நேத்தி என்னாச்சுன்னா நேத்தி நா நேத்தின ஆஹ் நேத்தினா ஓட்டலு ஸ்டைக்கு
ஸ்டைக்கா
எங்க ஏரியால ஒரு ஆக்சிடென்ட்டு
அஹ் என்னாச்சி
ஸ்கூல் பஸ் ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட்டு ஒன்றரை வயசு குழந்த இறந்துச்சு
ஐயய்யோ ஆஹ் ஏன் அந்த ஒக்கார இடத் துல ஓட்ட அதுக்கீழ விழுந்து அப்படியா
அந்த மாதிரி கிடையாது இப்போ பேரண்ட் வந்துட்டு குழந்தைய பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்ட்டாங்க
ஆஹ்
இன்னொரு குழந்த பின்னாடி வழியா வந்து டயர்ல உக்காந்து ஒளிஞ்சுட்டோ விளையாண்டுட்டோ இருந்திருக்கு அத யாருமே கவனிக்க கல போல வண்டி எடுக்குறப்ப ஸ்பாட்டு ஒன்றரை வயசு புள்ள அதனால வந்துட்டு ஃபுல் பஸ்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ் பஸ் எதுவுமே நேத்து ஓடல எப்பனா நாலு மணிக்கு மேல
ஆஹ் ஆஹ்
அதனால
உம் உம் நேத்து எப்டி போச்சு
ஆமா நேத்திக்கு வந்துட்டு அத நேத்தி தான்டா சொல்லிட்டு இருக்கே
ஆஹ் ஆஹ்
நேத்தி நேத்தினா நேத்தியான கதைதான் இது சரியா
ஆஹ் செய்வோமா
நேத்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல நா போனது நேத்தி நா ஒரு நானும் அதே டைமுக்கு தான் நேத்தி நா போனே
உம்
போனப்பதா தெரிஞ்சுது ஸ்டைகில இருக்குதுனு அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புற வந்து பஸ்ஸே இல்ல நேத்தி ஒரு பஸ் இல்ல பொறுமையா ஒவ்வொரு பாஸ்ஸா உள்ள வருது
கூட்டோ எப்பய்மே இந்து ஸ்கூல் அது இல்ல ல்ல இந்த மேட்டருன்னு டவுன் போனதுக்கப்பரோ தா தெரிஞ்சிருச்சு
ம்
அதுக்கப்ரோ வந்துட்டு ஒரு ஒரு பாஸ்ஸா அப்போதான்டா வெள்ள வருது வர இப் ஸ்கூல் புள்ளைங்ள மேக்சிம் பஸ் யூஸ் பண்ணி போவாங்க கேள்ஸ்குல்லா ஃப்ரீறதுனால அவைங்க பெருசா இந்த ப்ரைவேட்ல எறமாட்டாங்கா அந்த ப்ரைவேட் பஸ்சுலா ஃப்ரீயாருக்குமா அப்ப என்னாச்சுனா எல்லாருமே போய்ட்டு அந்த ப்ரைவேட்ல ஏறிட்டாங்க
ஏ ஆ ஆ பஸ்ஸே கடகத்னால
பஸ்சு இல்லன்றுதுனால எல்லாரு ஓடி போய்ட்டு இந்த ப்ரைவேட் இருகதுமே நா எய்ம் பண்ணி போனா இந்த ப்ரைவேட் பஸ்சு போய்டுச்சு கூட்டத்துல நா நிக்கிறே இளே என்னட இந்த மாரி பண்ட்டீங்கண்ட்டு பின்னாடியே இன்னொரு பஸ்சு வரு அந்த பஸ்சு இப்டித்தா கூட்டமாருக்கு அந்த கூட்டோ பஸ்ல நா ஏற போனே அந்த டிரைவர் அங்கெருந்து கூப்டு
ம்
இப்டியேதா சொன்னார்ரா முழிக்காத பின்னாடி வேற பஸ்சு வரு அதுலவா யே யார்யா நீ நா நெனச்சே டே டேய் கொஞ்சோ காலாவது வச்சுக்கிறே கொஞ்சோ லைட் டா நாவுத்துகிங்கடா ஓ அந்த இதுல நா பாக்கற கொஞ்சோ எடோகுட்ற டே டே டேய் அப்டின்னு
ஆ
க ஒரு ஒருத்தவரு என்ன கூப்புர்ராரு ஒருத்தர் என்ன கூப்ட்டு ட்ரைவர கூப்ட்டு ட்ரைவரரு ஏன்டா என்ன கூப்புற்றாரு ஏன்னா இப்டி என்னடா அப்டின்ற உனே முழிக்காத சரியா எனா நா பாத்த பார்வை என்ன நா என்ன பண்றது நா ஆல்ராடி என்னட இவ்ளோ கூட் ட்டமா இருக்கு நீங்களயாண்ட இதுல எர்நீங்கன்றா ஒரு இது நா பாத்துகிட்ருக்கே பின்னாலு முழிக்காத பின்னாடியே இன்னொரு பஸ்சுவரு அதுல வா எங்க போனு அப்டின்னு என்னய கேட்டாரு நா சொன்ன அதுக்கு ஒன்னே பத்துருவ டிக்கெட்டு அ என்னமோ சொன்னாரு அ தோதான பத்ரூவ டிக்கெட் தானே நெறைய பஸ்சு வரு அதுலவான்டராரு
ஆ
எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நா அந்த பஸ் ஸு இல்லன்ற டென்ஷன்ல இருக்கே நீ என்ன சரி போங்கடான்னு சொல்ட்டோ அதுக்குப்புறகு பின்னாடியே பஸ் வந்துச்சு
ஆ
சுல ஏறி அதுக்கப்றோ எறங்கிட்டே எறங்கிட்டு தம்பிக்காக வெய்ட் பண்ணிட்ருக்க அந்த முதேவி ஃபோன பேசிக்கிட் டே நேர போது டே டே டேய்ங்கிற எதுக்காப்ல வருவாளகூட அவ கவுனிக்கல டே டே டே டேய்ங்குற அவ பாட்டுக்கு போறா அதுக்கப்றோ கூப்பட மாட்டியா பல்ல கடுச்சிடுக்கு கூப்பட மாட்டியா அப்டின்றா என்னத்த சொல்ல ஃபோனு என் தங்கச்சிட்ட பேசிட்டு ஃபோனு எ தங்கச்சிட்ட பேசிகிட் டு அவன் என்ன கூப்ட வந்திருக்கா நா ஃபோன வாங்கி நா கையில இப்டி புடிச்சட்டு பேசுறா அப்டின்றே எப்டியெல்லா பேசுனா என் இமேஜ் போய்டு யாரா நீங்களா எங்கிருந்துடா வந்திருக்கீங்க இமேஜ் போயிடுமா நல்லா வருது உன் கூட வந்தா எனக்கு உயிர் போயிடு நா ஓட்றே உக்காரு அதுக்கப்புறோ போய் சேந்தா கரண்ட் இல்ல வீட்ல நல்ல சகுனண்டா டே எங்க இருந்துடா நா வந்தே
ஆ
யேத்திய அதா நேத்தி என்னா நேத்தி காலையில கிளம்புனது நானு நேத்தி கால்ல ஒரு பத்து மணிக்கு நா கிளம்புனோனு நெனை முந்தா நாள் பிளான் பண்ணது ஆனா நேத்தினு பாத்து சீக்கிர எழுந்துட்டே
ம்
கிளம்புறதுக்கான ஒரு அறிகுறியு பண்ணல செரி போவோ இதோதானே செரி போவோ நைட் கெளம்புவோ லத்தாஜிக்கலி அப்டியே உக்காருக்கே மணி மூணு
மூணு
இப்டியே போய் போய் போய் மணி மூணாச்சி ன்னாடி இதுக்குள்ளே மூணாயிடுச்சு அப்டின்னு சொல்ட்டு அதுக்கப்புற படபடனு ஏஞ்சி கெளம்புனா அப்பதா நா சொல்றே ஒன்னு நீ காலை நீ வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு
ம்
ஆமா அவதா சொன்னா நா கால்லந்து இப்டிதாண்டா போயிட்டு இருக்கே அப்டின் ஃபஸ்ட்டு நீ வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு அத தாண்டி நீ வந்துட்ட தெரி அவ உங்க வீட்டுக்கு தானடா வந்திருக்கே நீ என்னடா இப்டி பேசுற இரு இரு இதுதா வந்துட்டு நா சொல்ற துதா கரெக்ட்டு நீ ஃபஸ்டு கால்ஸா காதுல வாங்கு ன்னா சரி சொல்லுனா நீ கெளம்பிட்ட என்ன பண்ணனு பஸ் இல்ல ஆக்சுலி இங்க எனக்கு இங்க எங்க வில்லேஜ்லயே எனக்கு பஸ் இல்ல நா ஆட்டோல போனே வில்லேஜ் டூ மெயின்ரு மெயின் ரோட்டுக்கு நா ஆட்டோல போனே
ம்
நீ ஆட்டோல ஏறதுக்கு முன்னடி ஆட்டோல ஏறி நம்ம போகணுமானு நீ யோசிச்சிருக்கணு சரி உடு நீ மீறி
செரியான பைய அ
அதுதா நீ மீறி வந்துட்ட செரி நீ வந்த பஸ்ஸு கூட்டமா இருக்கு அது மட்டு இல்லாம ஸ்ரைக் நடக்குது அப்ப நீ என்ன பண்ணிருக்கணு அப்ப நீ யோசிச்சிருக்கணு இந்த இந்த ஸ்ரைக்க தாண்டி நம்ம ஊர் பயணம் போணுமான்னு நீ யோசிச்சிருக்கணு அப்டின்னா
ம்
இதென்னா இப்டி பேசுரானேன்னு சொல்ட்டு அத கூட நா விட்டுட்டே சரி பின்னாடி ஒரு பிரைவேட் பஸ்ஸு வந் வந்துச்சு அது கூட்டமா இருக்கு டிரைவர் உன்ன கூப்டு கேவலமா கேட்ருக்கா அப்ப கூட நீ ரோசப்பட்டு நீ திரும்பி போகல நீ பஸ்ல றி வந்துதா ஆவனு நீ நின்றுக்க
உம்
சரி ஓகே இது எல்லா முடிச்சிருச்சு வந்து இறங்குன நா உன்னை கண்டுக்காம நேரா போனே இவன் நம்மள கண்டுக்கவே இல்ல அப்ப கூட நீ ரோஸப்பட்டு நீ வீட்டுக்கு போல அப்டின்றா எனக்கு புரியல நீங்க தாண்டா ரெண்டு நாள் போன பண்ணி வா வா வா வா நீங்க வந்தா இப்டி பேசுறீங்க ஆதியூ உட்டுட்டா கடைசில நீ வர நேரத்த போரு கரண்ட் ஆங்கியே ஆப் பண்ணிட்டு வந்து தொலைஞ்சிட்ட அப்பயாது கரெண்ட் இல்ல நம்ம வீட்டுக்கு போவோண்டு
அய்யோ கரண்ட் இல்லனு வீட்டுக்கு போவாங்கலாமா
இப்ப அவ சொல்றா இதெல்லா ஒனக்கு ஒரு தடையா இருக்கிறப்ப நீ அத தடைய மீறி வந்திருக்க அப்டின்றது அவ ஒரு எப்டி சொல்லணு அது எப்டி சொல்லலா நா அவ் நாங்க ஜாலியா ஜாலியா இருப்பாங்க நாங்க எல்லாருமே அந்த மாரி ஜாலியா இருப்போ அவ என்னா பண்ணுவா நா கெளம்புறேன்ன மொதல்ல கெளம்பு கெளம்பு கெளம்பு பேக்ல்லா எடுத்துட்டு வந்து வாசல் ல வந்து குடுத்துடு ளைக்கால பர்ஸ்ட்டு வீட்டுக்கு போ போ போ போம்பா வெளாட்டு கூட நா இப்போ சில பேரு வந்துட்டு வெளாட்டு கூட அப்பல்லா பண்ண மாட்டாங்க
ஆ
சரி என்னடா இப்டி சொல்ற அப்படித்தா சொல்லுவாங்க ஆ ஆனா இவங்க எப்டி தெரிமா பண்ணுவாங்க களம்பு களம்பு மொதல்ல களம்பு சீக்கர சீக்கிர கெளம்பு நா நா கொன்னாந்து விட்டுவரே வாம்பாவ அந்த மாரி கேசக்க ஏ ஃபேமிலில நெறைய இருக்கு யோ ஒடிேயேறு நேத்ததி எல்லா நேத்தில்லா உண்மைலே நீ இப்படிதா கேட்டியா ஏன்டா இப்டி கேட்ட அப்படின்னா ஆமா இத்தன தடைய தாண்டியா எவனாது வருவானா நானா இருந்தா அடுத்த நிமிஷ வீட்டுக்கு போயிட்டு தொ ஓகேடா ஓகேடா